தொலயு நீங்க எல்லா நல்லா இருக்காங்ளா ஃபேமிலியா நல்லா இருக்காங்ளா ஆ சொல்லுங்க தோழி நீங்க தா சொல்லுங்க சண்டே என்ன ஸ்பெஷல்
சன்டே ஸ்பெஷல் நான் வெஜ் தாங்க
நான்வெஜ் ஓகே இன்னைக்கு அமாவாசை இல்லேங்ளா சோ அதனால எதுவு செய்யல இருக்கத வெச்சு வெஜிடபிள் வச்சு சாமி கும்டுட்டு அ
சரி சரி ஓ அப்டிங்ளா சரி சரி அது வந்து இந்த ஆது சாமி கும்பிடுவாங்கள பெரியவங்க இறந்தவங்களுக்கு அவுங்க தான இப்டி வெரத இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்களா
ஆ எல்லாருமே இருப்பாங்க தோழி இன்னைக்கு அமாவாசைன்றது எனக்கு மாமனார் மாமியார் அப்பா அம்மா யாருமே இல்ல சரிங்ளா அதுனால வந்து நா சாமி கும்புட கும்புறே தோழி
ஓ அப்டியா சேரி சேரி ஓகே ஓகே
சொல்லணும் எனக்கு வந்து சினிமா சமைக்குறது ரொம்ப பிடிக்கு எனக்கு பிரியாணி நல்லா செய்வே அப்ற வந்து வெஜிடபிள் ரைஸ் நா வந்து பியூட்டிஷன் முடிச்ச முடிச்சிருக்கே தோழி
ஆ செரிங்க செரி அ
பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்ருக்கே தோழி பல ரன் பண்ணிட்டு இருக்கே
ஆ ஓகே ஓகே சரிங்க
அ நா வந்து பிரியாணி நல்லா சமைப்பே தோழி சரிங்களா ஆமாங்க தோழி அ ஓ கண்டிப்பா வாங்க உங்களுக் நறைய பிரியாணி செஞ்சு போடற வாங்க அ சரி பசங்க ஸ்கூ
அம் சரிங்க அப்பற வந்து ஸ்பெஷல் என்ன சரி நல்லா பண்ணுவீங்க சாப்பாடுல
உங்களுக்கு என்ன வேணுன் கொஞ்ச சொல்லுங்க தோழி நா சொல்லி தரே
நா வந்து சாப்பாடுலா வந்து ரொம்பையும் ஆ என்னது ரொம்ப இதெல்லா பண்ணிக்கிறே மாட்டே தயிர் சாதம் ரொம்ப பிடிக்
தயிர்
தயிர் சாதம் ரொம்ப புடிக்கும் அவ்வளதா அப்புற ஆ சாப்பாடுல்லா வந்து அவ்ளக்கான இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துக்கற மாட்டேங்க டயட்ல இருக்கே இப்ப ஏதாவ பேசாப் சாப்பிடவே உடம்ப வந்துடுமோனு பயந்துட்டு அதனால அந்த அளவுக் ந்து நா சாப்பாடுல வந்து ரொம்ப கான்சன்டரேஷன் பண்ணி அது படி இது பிடிக்கலா சாப்ட மாட்ட மீன் வெஜ் நான்வெஜ் ல வந்து மீன் பிடிக்கும் ஆ வெஜ்டேரியன் ஆ வெஜ்டேரியன் இல்ல வந்து கேரட்டு பீன்ஸ் இந்த பயிறு வகைல அந்த மார பிடிக்கும்
அ ஓ நீங்க டைட் ஃபால் பா டைட் ஃபாலோங் பண்றீங்க இல்லீங்களா
ஆமாங்க தோழி கல்யாணத்துக்கு அடுத்து வந்து டெலிவரி ஆன படி அப்டமன்ஸ் அ இது வயிறு வந்து அடிவயிறு வந்து கொஞ்ச பெருசாயிருது இல்ல
ஆ அதுனால நீங்க எக்சசீஸ்ல்லா பண்றீங்களா தோழி
அ வாக்கிங் போயிட்டு இருந்தே அப்புற எக்சசைஸ் ஜிம்மு நெறைய இது போனே ஆனா ஓரளவுத்த குறைஞ்சது இப்ப கொஞ்ச பரவால்ல
அப்டிங்களா ஓகே ஓகே நானு டயட்ல தா இருக்கே தோழி நா வாக்கிங்ல இருக்க டயட் ஃபாலோ பண்றே நா லா நறைய எண்பத் தொண்ணூறு கிலோ இருந்தே இப்ப எயிட்டி ஃபைவ் செவன் ஃபைவ் கேஜி வந்துருக்கே இப்ப த்ரீ மன்த்ல தா லாஸ் பண்ணே
அப்டிங்களா என்ன சாப்பாடு லா டயட் வந்து ஃபாலோ பண்றீங்க நீங்க
ன ஒண்ணுல்ல தொழி காலைல எழுந்து வாக் வாக்கிங் வர ஒன் ஹவர் இல்லன்னா முக்காம் மணி நேரோ வாக்கிங் போங்க போயிட்டு வந்துட்டு நல்லா வாம்வாட்ரோ வந்து ஒரு ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க குடிச்சிட்டு வா வாசா குடிச்சிட்டு நீங்க தே வீட்டுல இருக்கவங்களுக்கு டீ போட்றது சேய்ரது அந்த வேலெல்லா முடுச்சுடுங்க டிஃபன் கட்ர வேலலா முட்சிட்டு அதுக்கப்ரோ யூடுயூப பாத்து எக்ஸஸைஸ் பன்னுங்க அது ஒரு ஹாஃப்ஃபனவர் எடுத்து ஹாஃபனவர் நல்லா அந்த எக்ஸஸைஸ் பண்ணாவே நம்ளுக்கு பாடி வந்து நல்ல பூஸ்ட்டு குடுக்கு ஓகேங்ளா அது முடிச்சுட்டு வந்து காலேல ப்ரேக்ஃபாஸ்டு வந்து சுண்டலு கேரட்டு மாங்கா இதல்லா திருவி போட்டு பிரேக்ஃபாஸ்டா ஒரு எஃக வச்சு பிரேக்ஃபாஸ்ட ஸாலடாட்ட வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சடுங்க ஆ ஆமா சுண்டலு காராம ஆ வேக வச்சது வேக வச்சது நல்லா நைட்டே ஊற வச்சு கால்ல எழுந்து ஒ இது பண்ணி அதே எல்லாருக்கு பிரேக்ஃபாஸ்டா குடுத்துருங்க நல்லா இருக்கு
உ சேரிங்க
தயர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடுத்து பாருங்க சூப்பரா இருக்குஃபில்லிங்கா இருக்கு வயிரு நல்லா எம்டி ஸ்டொமக்குல ஃபில்லிங்கா இருக்கு அதுக்கு பிறகு ஒரு பதினொன்ற மணிக்கு இதே பசி எடுக்காது நம்ளுக்கு இருந்தாலு பசி எடுத்து எடுக்கறதா இருந்தா ஒரு ஜூஸு எதுனா கேரட் ஜூஸு பீட்ரூட் ஜூஸ் ஏ பி சி டி ஜூஸோ ஏதோ ஒண்ணு போட்டு குடிச்சுக்கலா குடிச்சுக்கட்டு மேஃப்டர்னு மேல வந்து ஒரு கப்பு ரைஸ் அளவு எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு நம்ம வீட்டு மெஷர்மெண்ட் கப் இருக்குல்லே அதுல ஒரு கப்பு நல்ல ரெண்டு பொரியலு நல்லா ஒரு நூறு கிராம் நூறு கிராம் பொரியல் எடுத்துக்கோங்க ஒரு எக்கு அவ்ளதா இதுக் ஃபுல்லா ஃபில்லிங்கா சாப்டுடுங்க நைட்டு வந்து ஏழு மணிக்கு உங்களுக்கு பசிக்குதா இல்லயே பசி இல்லையா நா கூட எடுங்க ஒரு கப்பு ரைசுங்க நம்மளுக்கு பில்லிங்கா இரு க்கனுஇல் ல்ல ரைஸ் சாப்ட பீலி இருக்கு அதனாலயே நம்ம கு ஆ அது சாப்புடுங்க அது சாப்ட்டு நைட்டு ஈவினிங் மேல நா காஃபி குடிப்பே இல்ல டீ சாப்டுவே நானு செரிங்களா அச்சும்மா ஒரு கப்புக்கு காஃபி குடிப்பே நானு அது ஒரு ஃபோரோ ஃபோர்தேட்டிலருந்து ஃபைவ் ஓ க்ளாக் அது குடிச்சிருவே அத இது பனவெல்லத்துல போட்டு குடிச்சிருவே சிஸ்டர் நானு இது சாப்ட்டுக்கோங்க நைட்டு பிரேக் கு டின்னர் வந்து நீ எனக்கு நா டின்னர் எடுத்துக்க மாட்டே செரிங்களா நீங்க டின்னர் எடுத் மடக்கு அடிக்குது ஃபில்லிங்கா இருக் அப்டி பசிச்சுன என்ன ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டு எடுத்து சாப்ட்டுப்பே ஏழு மணிக்குள்ள சாப்ட்டுப்பே ஓகேங்களா ஆ அவ்ளதா இதே வந்து தண்ணி வந்து அப்பப்ப வந்து மூன்லிட்டர் நால் லிட்டர் தண்ணி வந்து மெஷர்மெண்ட் வச்சு நம்ப டே ஃபுல்லா குடிக்கிறதுக்கு பாருங்க
ஆ செரிங்க தோழி ம் நா வந்து எப்டின்ன தெரிம்மா தோழி நா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நாற்பது கிலோ தா இருந்த ஃபாட்டி கே ஜி தா இருந்தே ஆ அ அப்பற ந்து கால் கல்யாண ஆன அந்த கல்யாணம் இந்த கொழந்த எல்லா டெலிவரி அப்ப வந்து வெயிட்டு கொஞ்ச நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆகும்ல தண்ணியோட சேத்து அப்ப வந்து அறுபத்ரெண்டு கிலோ ஆனே அப்பற டெலிவரி ஆனப்ப க்கு அம்பது கிலோ இருந்தே ஆ ஃபைவ் ஜீரோ இருந்தே அப்பற வந்து கொரனாக்கு முன்னாடி வீட் வீட்ல இருந்தம்ல அப்பற கொஞ்ச சரியா வெளில போகாம வீட்டுக்குள்ளே இருந்ததுனால கொஞ்ச வெயிட்
ஓக்கே தோழி
அ
இப்ப இப்ப எவ்ள வெயிட்டு இருக்கீங்க தோழி தோழி
ஆ இப்ப வந்து இப்ப வெயிட்டு வந்து ஃபிப்டிசெவன் இருக்கங்க
போதுங்கதா இப்போ ரெண்டுச்ச பசங்க இருக்காங் ளா
ஆமாங்க
ஆ போது லிங்களா அம்பத்திரெண்டு இதுக்கு மேல ஏத்தாதீங்க கொறைக்காதீங்க போதுல்ல இந்த பாடி உங்களுக்கு இதுக்கு மேல என்ன கொறைப்பீங்க நீங்க
அம்பது கிலோ கொண்டு வர்லான் இருக்கே
என்ன தெளியிது நா செவென்டி ஃபைவ் எங்க இருக்கே நீங்க ஃபிப்டிடு எங்கருக்கீங்க எங்க பாதிக்கு பாதி இருக்கே சிஸ்டர் நீங்க வேற ஆனா நா தொண்ணூறு கிலோ இருந்தன் சிஸ்டர் ரொம்ப வெயிட்டா இருகா ஆ தொண்ணூறு கிலோ இருந்தே இப் எப்டியு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துல தா கொறச்சு எடுத்துட்டுட்டாங்க தோழி இதெல்லா பண்ணுவேன் கரெக்டா ரொட்டினா பண்ணுவே சேலெட் இல்லயெனாகூட ராகி களி சாப்டுவே இதெல்லா கொஞ்சோ எடுத்துக்கிட்டு இப்ப கம்புக்கூழ் குடிப்பே இப்டியெல்லா பண்ணிட்ருந்தே கம்புக்கூழ் வந்து வெயிட் போடு கெயின் ஆகு சரிங்ளா அது வந்து ஆமா வெயிட் கெயின் ஆகு ஆமா தோழி
அய்யயோ நா வந்து இந்த இது வந்து இந்த அ சம்மர் வந்து கூலிங் ரொம்ப வெயிலாருந்ததுல அதனால வீட்ல வந்து நா வந்து அதிகமா வந்து கம்பங் கூழ் எடுத்துகிட்டேருந்தே
கம்பங்கூழ் வந்து நீங்ளே பாருங்ளே அது நார்மலா இருந்த வெய்டு கம்மங்கூழ் குடிச்சா ரெண்டு கிலோ ஏறோன்றது யூடியூப் எல்லாமே சொல்லிட்ருந்தாங்க அது ப நானு செக் பண்ணி பாத்தா ரெண்டு கிலோ ஏறிதாருக்குது
அய்யோ அதனால தா கொஞ்ச வெயிட் ஏற்ன மாரி இருக்கனா இப்ப அம்பத்தி எட்டு இருக்கேங்க அம்பத்து எட்டுது இப்பதா அறுபது அறுவத்ரெண்டு போய்ட்டே போயிருவமாருக்கு
அப்டிங்ளா அது நீங்க கம்மி பண்லா நீங்க அம்பெத்ரெண்டு கிலோ வரணுனுனா இது நார்மல் கொஞ்சோ கொண்டுட்டு வாங்க கா கொறஞ்சிருலா தோழி இதெல்லா பிரச்சன இல்ல ஆமா டை கட்டுவே ஈஸி தா ஏன்னா
கொண்டு வந்தங்க ஸ்டாட்டிங்ல அ அப்றோ அப்டியே ஒரு ரெண்டு மூனு மாச எடுத்து பாலோ பண்ண முடில திருப் டி அப்டே வந்துருது
ஓ நார்மளுக்கு வந்துரு உம்ம் அது கரெக்டாதா தோழி அப்டியே அதே கரெக்டா ஃபாலோ பண்றப்பல அதே இருக்கா பத்து கிலோ கம்மியாகுது கரெக்டா நம்ம நம்ம டயட்டு வந்து இது மாரி பண்ணா பத்து கிலோ அதுக்கு மேலஇத கம்மி பண்ண முடில அத நா நெறய செக் பண்ணிட்டே
எனக்கு வந்து டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணா பிளெட் வந்து ரொம்ப கம்மியாயிருது அப்ற சைக்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி இதாய்ருது
உம்- உம்- உம் கரெக்டா இருக்க மாட்டுது முருங்கீரலா சாப்டுங்க முருங்கீரலா சாப்ட மாட்டீங்ளா
சாப்டுவே கீர இதெல்லா சாப்டுவே லா சாப்டுவே கீரெலா வீக்லி டூ டேஸ் எடுப்பே ஒரு சமய ஒன் வீக் வீக்லி ஒன் டேஸ் எடுப்பே
ம் கீர நல்லா எடுங்க கீர நல்லா எடுங்க ரத்தோ கெயின் ஆகட்டு
கூடா ரிஜெக்ட் ஆய்ரு
ஆ ஓகே ஓ அப்டிங்ளா ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ம் சொல்லுங்க அப்டிதா ஆமா நா ஜிம்முக்குலா போய்டுருந்தே நல்லா வெயிட் கொஞ்ச இன்கிரீஸ் ஆச்சு அப்றோ ஜிம்முக்கு போய்ட்டு வந்து ரொம்ப பசிக்கிற மாரி இரு நெறய சாப்ற மாரி இருக்கு ஆனா டயட் கரட்டு தா அந்த இந்த மாரிதா சாப்டுட்டு இருந்தே உம் ஓட்ஸு ஆ வெஜிடபிள்சு காய்கறிகள் பச்ச பயிறு
ஆ சிஸ்டர் ஆ ஆ ஆ ஒன்னியர்க்கு ஆ ஆ ஓகே சிஸ்டர் ஆ அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவு தெரியலட்டீங்க ஜிம்முக்கெல்லா போய்ட்டு இல்லைங்களா
ம் ஆமாங் தோழி அப்புற வந்து டயட்டு இருக்கிறதுதா ஏதாச்சு நல்லா ச
டெய்லரிங் டைட் இந்த தண்ணி கூட குடிச்சீங்கன்னா கூட வாக்கிங் போறது வாக்கிங் மஸ்ட் எக்ஸசைஸ் கூட மஸ்ட் தா சொல்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்து பத்து கிலோ எனக்கு ரெடியூஸ் ஆச்சு தோழி
ஆ வீட்டு மேல மொட்டமாட்ல வந்து டெய்ல ஒன்னவர் ஒன்னவர் நடந்துட்டு இருந்தே இப்ப வந்துன ஒருட்டு நெறைய பாத்துட்டு ட்டனா டைமே இருக்க மாட்டுது
ஓ சரிங்க சரிங்க தோழி அப்படி ஆ அ சரி சரி வேற என்ன தோழி பிடிக்கு உங்களுக்கு சொல்லுங்க பேசுனாதா நம்ம ரெண்டு பேரு மாத்தி மாத்தி பேச முடியு தோழி
ஆ ஆமாங்க அப்பற வந்து வேற என்னன்னா நா வந்து ம் ஆ அப்ற அந்த இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தே ஆனா வந்து எனக்கு இன்னு வந்து எனக்கு வந்து அம்பது கிலோ கொண்டு வரந்த இன்ட்ரெஸ்டு
இண்ட்ரஸ்ட் ஆ ஆ சரிங்க சரி ம் ம்
அதா திருப்பி வந்து டயர்ல இருக் தா இருக்றே
கரெக்டா இரு இருந்தல வெயிட் லாஸ் ஆவு இதுக் மேல நீங்க குறைக்கணுன்றதுல்ல நீங்க பாடி கரெக்டா வச்சுகுனாவே போது சிஸ்டர் நீங்க சரிங்களா அது வந்து வாடி வந்து ப்ப ப்ளட் ரத்த ல்லெவல் கம்மியா இருக்கு ப்ளட் லெவல் கம்மியா இருக்குனால முறங்கி கீர அது இதுன் சாப்ட்டுட்ருந்தீங்கன்னா அது ஓகே சரிங்களா பியூட்டஷன்ல என்ன புடிக்கு என்ன த்ரெட்டிங்ல்லா பண்ணீங்கள பேஷியல்
ஆ எனக்கு பியூட்டீசன் ரொம்ப புடிக்குங்க நா வந்து பியூட்டி பார்லர் போலாம்னு சொல்லிட்டு ப இது ஒரு ஒரு எங்க ஊர்ல வந்து ஒரு கோர்ஸ் இருந்தது அங்க போய் சேர ரொம்ப தூரோ போய்ட்டு வல்லா பாத்தன அப்ற நின்னுட்ட
ஆ ஆ சரி தோழி ம்
நம்ம பியூட்டி பார்லர் வைக்கலாம்னு கூட நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா சித்தி வீட்டுக்கு பெரியமா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு இப்டி போறன் வச்சுக்குங்க அங்க வீட் ல அவங்க கொழந்தைய்ளுக்கு அவங்க பொண்ணுளுக்கு எல்லாம் மேரேஜுனா நம்ம நம்ம ஏதாவது அ நம் நம்ம வந்து செல்ஃப் மேக்கப்பா அப்றொ அவங்களுக்கு வந்து எதா பண்ணி விடலா அந்த மாரி இன்ட்ரஸ்ட்டு ஆனா எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் வந்து நீ பியூட்டி பார்லர் வக்கனா சொல்லே உன்ன கோர்ஸ் சேர்ந்து போய் சேர்ந்துக்க எதுக்கு அடுத்த எதுக்காண்டி போய் நீவே படிக்கணு அப்படின்றாங்க
ஆ ஆ ஆ சரி சரி நா வந்து பியூட்டிஷியன் வந்து ஒரு டொண்ட்டி இயர்ஸா வச்சிட்றுக்கே சிஸ்டர்
ஆ
உ ஆமா சிஸ்டர் நா ரெண்டாயிரத் தி பன்னெண்டுல பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணது இன்ன வடரி ரன்னிங்ல போய் தா போயிட்டு இருக்கு சிஸ்
ரென்டாய்த்தி பண்ணனா இப்ப வந்து பதிமூணு வருஷ தா ஆகுது இருவது வருஷோ சொல்றீங்க
கோர்ஸ் படிச்சு ஒரு டென் டே டென் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது
அப்
ஆ அப்ப பயிர பத் வருஷ வந்து வேலப்பாத்துட்டு சொந்தமா பாலர் வச்சுட்டு அவுங்க பாலர்ல இருந்து எடுத்து அப்றோ தனியா நானே வந்து ரன் பன்னிட்ருக்கே சிஸ்டர் அப்ரொ வேர என்ன புடிக்கு தொழி ஃபேஷியல் புடிக்கு ஹேர்கட் டெவலப் புடிக்கு ஹேர்கட் பன்றது புடிக்கு குமா
ஆ கேர்கட்டு எனக்கு வந்து எல்லாமே பிடிக்குங்க வீட்டு சம்மந்தமாகுர ரொம்ப புடிக்குங்க பியூட்டி ல வந்து ரொம்ப நானு ஆர்வோ
ஆர்வம் குடுப்பீங்க ஆ ஓகே ஓக் அப்படிங்களா ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்
அ அப்புறொ வந்து ஆமா ரொம்ப ஹேர் எடுத்துக்கிருவெ அப்பறொ ப்ராடக்ட்லா நெறையா யூஸ் பண்ணுவே நானு
நிறையா யூஸ் பண்வீங்க என்னன்ன ப்ராடக்ட் யூஸாகு சன்ஸ்கிரீம் என்ன யூஸ் பண்வீங்க மாசரேஷன் என்ன யூஸ் பண்ணீங்க சிஸ்டர்
அடுத்த இணைப்பில் பேசலா தோழி
ஆ ஓகே நா நீங்க நீங்க நீங்க வரீங்களா தோழி நா நம்பர் சென்ட் பண்றே ஆ ஓகே
ஒருக்கா ஆ